க்குதா
ஆ கேக்குது சொல்லுங்க.
என்ன பண்றீங்க?
சும்மாதா
உம் சாப்பிட்டீங்களா
சாப்பிட்டாச்சு நீங்க சாப்பிட்டாச்சா
நா சாப்பிட்டேன் நீங்க என்ன சாப்பிட்டீங்க
ந பழைய சாப்பாடு தான் சாப்பிட்டேன் நேத்து சாப்பாடு தண்ணியா ஊத்தி வச்சுன இருந்த சாப்பாடு தான் சாப்பிட்டேன் நீங்க என்ன ச பழைய பிரியாணி
ஆமாங்க பிரியாணிங்க
ஓகே ஓகே
உம் இனக்கிட்டே எப்படி போ
அப்டி சொல்ற மாரி இல்லாமா ஓகேதான் என்ன ஃபங்க்ஷனுக்கு அனுப்புல அது மட்டும் கொஞ்ச கஷ்டமா இருந்துச்சு என்னட நம்மள மட்டு ம் அனுப்ப மாற்றங்களே இது தங்கச்சி தம்பியாந்தா அடம்புடிச்சு கூட போயிட்டுறு இருப்பாங்க நா இதுவரைக்கும் வீட் ல அடம்பிடிச்சது கெடையாது அது வீட்லே இல்ல எங்கேயுமே அடம்புடிச்சது கிடையாது இங்க போனும் அங்க போனும் இதா பண்ணுங்க அப்படின்ட்டு போ பண்ண மாட்டேன் ஒன்ஸ் வே சொல்லிட்டாங்கன்னா ரீசன் மட் டும் கேப்பேன் ரீசன் சொல்லிட்டாங்கன அக்ஸ்ப்ட் பண்ணிடுவேன் சோ டிஸ்டன்ஸ்ல இருக்கு நைட்டு தனியா வரணும் அப்பறம் சேரி ஓகே அப்டின் விட்டேன்
புரியதுங்க ஏன் இங்க ஸ்டே பண்ண முடியாது உங்களுக்கு ஐம்பத்தூர் தான் போணுமா
ஆமா இங்கதான்
ஓஹ் ஓ சேரி சேரிங்க
உம் எனங்க இருந்தாலும் எனக்கு விருப்பம் இல்ல சோ அதனால
ஏன் லாஸ்ட இருக்குறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல
ஆஹ் ஸ்டே பண்றதுக்கு
புரியுது புரியுது
நான் எந்த நேரமா இருந்தாலும் கிளம்பி வந்துருவேன் இ வீட்டுக்கே வந்துடுவேன் உம் தாத்தா தனியா இருப்பாங்க சோ அதான்
புரியுது ஆனா இப்பதான் உங்களே வராங்கனு நினைக்கிறேன்
ஆஹ் இன்னும் இப்பதான் ஜஸ்டிப்டன் சம்திங் கிளம்பிருக்குன்னு சொன்னாங்க லொகேஷன்ல இருந்து
உஹம்
உம்
உஹம் இப்பதான் போயிருக்காங்க என பிக்கப் பண்ணிக்க
சரி புரியல
பிக்கப் பண்ணிக்கப் போயிருக்காங்க பஸ் ஸ்டாப் வந்துட்டா ஒருத்திக்கு வந்து மயக்கமா இருக்கா இன்னொ ஒரு தீ ஓதான் அதனால பிக்கப் பண்ணிக்கோங்கு சொல்லிட்டு போன் பண்ணி சொன்னாங்க
உங்களுக்கு போன் பண்ணாங்களா
ஆமா
ஓ அப்ப அவங்க பேர் உங்க பிரதர் பேயிருக்காங்களா
ஆமா நாங்க அப்பதான் கரெக்டா வந்தோம் போ கரெக்டா கால் பண்ணிட்டாங்க உம் அவங்க வந்து வர்ற நாங்க ஆஹ் பங்க்ஷன்ல இருந்து வர அங்க வந்து என் ஃப்ரெண்டு் ஒருத்தி இருந்தா
உம்
அவங்களுக்கு அங்கிருந்து ஸ்டேட்ஸ் பஸ் கிடையாது
ச்ச ம அளைச்சல்ஃடயடா இருக்கும்
ஆமா அதனால வந்து அவ சாரி வருகட்ட இருந்தா அவ எங்க அண்ண அதுக்கப்புறம் வந்து என் ஃரெண்டு அதுக்கப்புறம் வந்து நான் நாங்க அவன் ஒன் சைடு உ்காந்து நக்க நான் டபுள் சைடு உ்காந்துக்கேன் சோ அம்மா எங்க ஆஹ் ராய அதாவ ராயபுரம்ல இருந்து இங்க வரைக்கும் எனக்கு காலல்லாம் வலி எடுத்துக்குச்சு
இதான் அன்கம்ஃபர்டபிளா இருந்திருக்கும்
சம்ம அன்கம்பர்ட்டபிள் ஆனா என்ன பண்றது அந்த நேரத்துல பொண்ணு வந்து தனியா விட முடியாதுல என்னதா இருந்தாலும் யோசு ஏன்னா வந்து அந்த மண்டபத்துக்கு எதிரவே வந்து பஸ் ஸ்டாப் இருக்கு ஏசி பஸ் ஸ்டாப் இருக்குல்ல
ஓகே லொகேஷன் வேணா
நான் பஸ் ஸ்டாப் தானே சொன்னலும் லொகேஷன் சொல்லே பஸ் ஸ்டாப் இருக்கு ஆனா அந்த பஸ் ஸ்டாப்ல கரெக்டா டைமிங்கில் ஃபுல் லைட் ஆஃபு எனக்கு அத பார்த்தோடனே பயம் வந்துச்சு இல்ல வேணா வேணா நம்ம வந்து நம்மளே கூட்டிட்டு போயலாம்னு சொல்லிட்டு நாங்க இது வரைக்கும் கூட்டன்னு வன்டோம் அதுக்கப்புறம் உங்க வந்து வேற ஒரு பஸ் ஏத்தி அனுப்சி விட்டேன்
இப்ப போயிருக்காங்களா இன்னும் வீட்டுக்கு வரலையா அவுங்க
உம் இன்னும் வரல என்றது
அச்சச்சோ டயடா இருக்கும்
செம டயடு
உக்காந்து வந்த உங்க கே உள்ளளட்டே தினமும் உங்களுக்கு
ஹ பின்னாடி ஒரு பக்கம் நான் கம்பியில உட்காந்துன் இருக்கேன் முன்னாடி ஒரு பக்கம் ஓட்டினு இருக்கான் ஆனா அவனுக்கு தான் ஃபுல் அண்ட் ஃபுல்
அவங்க ஏதோ வைபம் பண்ணலியா சாப்பாடு மட்டும் பிரியாணி மட்டும் சாப்பிட்டாங்க அதுக்குள்ளே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க ஒருத்தவங்க
உஹம்
அதனாலாம் இன்வைட் பண்ணவங்க கோச்சுக்குனாங்க ஏன் மேல நான் என்ன பண்றது
புரியுது நம்ம ஃபேமிலி சிச்சுவேஷன்லாம் பாக்கணும்ல
உஹம் உஹம்
உம் புரிய வைக்கலாம் நான் பண்றது கோச்சுக்கு நாங்கனா என்ன பண்ண முடியும்
உம் உ
உஹம் நம்மத்து புரிய வைக்கதான் முடியும் ஏன்னா நம்மளால வர முடியாதுன்னா என்ன பண்ண முடியும் வீட்டுல ஒத்து
ஆஹ் எங்க வீட்டு்ல ஆயா கி ட்டா எத்தனுக்கு போன் பண்றாங்க
ம்ம்
நம் கூட மெயினா ஒருத்தர் இருப்பாரே முடிவந்த அண்ணியன் அவரு அவரு அவரும் போன் பண்றாரு வீட்டு்ல பேசன்ஹ கிளினிக்ல பேசுறதுக் கு லீவ் சொல்றதுக்கு அவர் போன் பண்றாரு வீட்டுல பேச த்து கரவுன் மேடம் சொன்ன டிராமா
உஹம்
ஆஹ்
உங்க வீட்ல இருக்குனே விட மாட்டாங்க சும்மாவே
ஆஹ் தூறம் நான் வேற சொல்லிட்டேன் லொகேஷன் வேற தொண்டா நான் கரெ்ட் ஆ லொக்கேஷன் எனக்கு தடக்குன்னு தோணிச்சு ச பொய் சொல்லிடலாம் ஸ்டோருக்கு சொல்லிடலாம் ஸ்டோர்
ஆமா
சொல்லிடலாம் அப்படின்ட்டுதான் பார்த்தேன் கடை அப்புறம் பாத்தாச்சி வே நான் எதுக்கு உண்மையே சொல்லணும் ஆனா உன்னே சொல்லலாம் கடவுள் சித்த இருந்தா போலாம் அப்படின் சொல்லிட்டு தான் விட்டேன் செரிலதுக்கு அப்புறம் இல்ல வேண்டாம் வேண்டாம் வேண்டாம் அப்புறம் அவங்களோ பேசினாங்க இல்ல நான் அனுப்ப மாட்டேன் சாரி சாரி அப்படினு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க சாரினு சொல்லிட்டே கட் பண்ணிட்டாங்க இல்ல மா வேண்டா தாத்தா தனியா இருப்பாங்க அவர் கூட முடியல சாரிமா அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுதான் கட் பண்ணாங்க
ஆஹ்
அப்புறம் கட் பண்ணாங்க அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஓ இவ வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சரிஇவங்க கிளம்பி போயிட்டாங்க
அதுவும் இல்லாம உங்க பா ஏன்னா உங்க தாத்தாக்கு இப்பதான் ரீசென்டா உடம்முடியாம போச்சு நேத்து தானே
உஹம்
ஆஹ் அதனால எப்படி இருந்தாலும் அவரை பாத்துக்கணும் அதுவும் இல்லாம கிட்ட இருந்தா கூட ஓகே யோசிக்க மாட்டாங்க இது ரொம்ப தூரம் நீங்க எப்ப போயிட்டு ஏதோ இப்பதான் வராங்களே நீ இப்ப வந்து திரும்ப அம்பத் அம்பத்தூர் வேற போனும் நீ
ஹம் அதான் யோசிச்சக்கா சரி அவங்க டக்குங்க போனு அஞ்சு மணிவ் ஓ கிளாக் எலாம் பஸ் ஸ்டாப்ல இருக்கணும் சொல்லியிருந்தாங்க சோ நான் யோசிச்சேன் அந்த டைம் எலாம் செம மழ சோ நம்ம எநாரும் போயிருந்தா நம்ம மாட்டிட்டு இருந்திருப்போம் கடவுள்சித்து இ எந்தாச்சும் ஒரு ரீசன் இருக்கும் நம்ம ஃபீல் பண்ண வேண்டாம் எனக்கு நானே ஆறுதல் சொல்லிட்டு கண்ண தொட வச்சிட்டு நர்மல ஆயிட்டா வீட்ல இருக்க ஒர்க் பண்ணிட்டு கிளீினிக் கிளம்பி போயிட்டேன்
கரெக்ட் தான் நானே அத யோசிச்சேன் எப்படி போயிருப்பாங்க மழை வர பெஞ்சது
அவங்க எல்லாம் பக்கத்துல இல்ல உடனே உடனே போய்டுவாங்க சோ மத்ததுெல்லாம் பாய்ஸ் அவனுங்க போயிடுவானுங்க எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல பஸ்ட் கிட்டுதான் ரெண்டு பேருமே சோ இசியூஸ் இல்ல உம் இப்ப வந்து பாத்தீங்களா உங்க பிரதர் வந்து கூட்டுப் போய் விட்ட போறாங்க எங்கயாச்சு இப்ப எங்கேயே விட்டா கூட பஸ்ல போயிடுவாங்க அவங்க
ஆனா என்னல்லாம் இருந்த இருந்தாங்கன்னா யோசிச்சிரு ப்பாங்க என்னதான் எனக்கு எப்படி கிட்ட இருந்திருந்தாலுமே ஆஹ் நீ அங்க அவ்வளவு தூரம் போனல ரெடஸ் கிட்ட
ஆ
அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டு்ல எப்படினால திட்டிருப்பாங்க
ஓகே ஓகே உம்
ம்
ருதர் தான் என்ன பண்ணுங்க சரி எனக்கு என்னன்னா எல்ல எல்லாரும் க அங்க போனாங்க ஜாலியா இருப்பாங்க அதுக்குலாம் நம்ம நங்க உட்கந்துட்டு ட்ருக்குமோ அப்டிதா யோச்சனே தவர் போனோ அப்லா இல்ல ஜாலியா வைப் பண்ட்டு பசங்ளோட என்ஜாய் பண் என்ஜாய் பண் பன்லா அப்டிதா யோச்
எனக்கு அப்டிய ஒரு பிளாட் தெரியு நா வந்து சொன்ன வார்த்தைக்கு போனே அவ்ளோதா போன கிஃப்ட் குடுத்தே எ ஒரே ஒரு ஃப்ரெண்டுக்காக மட்டு வெயிட் பண்ண ஏனா அவுங்க தனியா இருக்க போறாங்கன் சொல்லிட்டு அவ்ளதா போனோ கிஃப்ட் குடுத்தோ ஃபோட்டோ எடுத்தோ கீழே எறங்கி வந்தோ தின்னோ அவுளுக பாய் சொன்னோ களம்பிட்டேருந்துட்டோ முஞ்சிச்சுிக்கதை
சேரி சேரி சர் ஓகே சர் ஓகே பாய் வீட்ல பேஸ்லா
ம்